ஆ ஆ சிஸ்டர் எப்டி இருக்கீங்க
ஹலோ
ஹலோ
ஹலோ வாய்ஸ்
கேக்குதா சிஸ்டர் கேக்குது கேக்குது
எனக்கு கேக்குது சிஸ்டர்
எப்டி இருக்கீங்க பசங்க எப்டி இருக்காங்க
நல் நல்லார்க்கோ சிஸ்டர் பசங்க எல்லாரு நல்லார்க் க்காங்க நீங்க எப்டி இருக்கீங்க வீட்ல எல்லாரு நல்லா இருக்காங் ளா
ஆ எல்லாரு நல்லாருக்கோ
ம்
அப்புற ஒர்க்குல்லா போறீங்ளா
இல்ல சிஸ்டர் வீட்லதா இருக்கே பசங்கள பாத்துக்கவே டைம் கரெக்ட்டா இருக்கு ஒர்க்குக்லா போகல பசங்கள ஸ்கூல் ரெண்டு பேரு ஸ்கூல் சேத்ததுக்கு அப் ற ஒர்க்குக்கு போற ஐடியா இருக்கு
ஆ ஓகே ஓகே
உங்களுக்கு தெரிஞ்ச ரெசிபி ஏதாவது ஷேர் பண்ணுங்களே
ஆ எனக்கு தெரிஞ்ச ரெசிபி நா வந்து ஒரு ஒரு த்ரீ டைம்ஸ் போல திருநெல்வேலி அல்வா ட்ரை பண்ணிருக்கே அது கொஞ்ச அது எப்டினா இந்த சம்பா கோதும இருக்குல்ல அ அந்த கோதும இருக்குல அத அத வாங்கி அத ஃபர்ஸ்ட் ஊற வச்சிடணு ஓரளவுக்கு ஒரு ரெண்டு மூணு மண்நேர ஊர்னுச்சுன்னா அதுல வந்து பால் வரு ல அ அந்த அந்த தண்ணி எல்லா இருத்துட்டு நம்ப ஃபஸ்ட்டு மிக்சில ஒரு அடி அடிச்சுர்ணு அடிச்சுட்டு நல்லா மைய அரைச்சதுக்கு அப்புற அத பால் புழிஞ்சி எடுத்துணு அந்த பாலதா அப்டியே கொஞ்ச நேர வச்சிட்ணு ஏன்னா அது வந்து ஒரு ஒரு ஹாஃப்னார் போல அப்டியே திருப்பி நம்ப க்ளாஸ் பாட்டில்ல க்ளாஸ் பாட்டில் மாரி இருந்து ச்சுனா கொஞ்ச நம்ளுக்கு க்ளியரா தெரியு அந்த கீழ வந்து அந்த திக்கான லேயர்லா கீழ வந்துரு ஆ தண்ணியா உள்ளதெல்லா மேல இருக்கு அப்ப நம்ளுக்கு ஈஸியா அத கண்டுபுடிக்க முடியு அதனால நா க்ளாஸ்ல க்ளாஸ் பாட்டில்ல வந்து ஊத்தி வச்சிருவே ஊத்தி வச்சதுக்கு அப்புற கீழ வந்து திக்கான லேயர் வந்துரு மேல தண்ணிய தண்ணி வந்ரு அந்த தண்ணிய வந்து இறுத்துடுவே அ தண்ணிய ஊத்திட்டு அந்த திக்கான லேயரை வந்து கடாயில போட்டு நல்லா ஆ கை விடாம கிண்டிக்கிட்டே இருக்கணு ஏன்னா அடி பிடிக்க ஆரம்பிச்சிடு ஒரு மாதிரி இதா ஆயிடு அதுக்கு வந்து ஒரு ஒரு ஒரு க்ளாஸ் திக்கான பால் வந்துச்சுன்னா நம்ப வந்து அதுக்கு ஒரு ரெண்டு க்ளாஸ் வந்து தண்ணி ஊத்திக்கிட்டு அது நல்லா கைய விடாம கிண்டிக்கிட்டே இருக்கணு கிண்டிக்கிட்டே வர வ நம்ப நெய் ஊத்துக்கிட்டே இருக்கணு
ஓகே
கொஞ்ச திக்காக திக்காக நம்ம நெய் ஊத்திக்கிட்டே இருந்தோம்னா அது அடி புடிக்காது அப்புடி பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஒரு ஸ்டேஜ் நம்ளுக்கு தெரியுல்ல ஓகே இது இந்த அளவுக்கு இருக்கு இந்த டைம்ல வந்து சுகர் இப்ப ஆட் பண்ணா கரெக்டா இருக்கு அப்டின்ட்டு அந்த டைம்ல வந்து சுகர் போட்டு அத கைவிடாம கிண்டிக்கிட்டே இருக்குபோது ஒரு மாத்ரி எண்ணெ நெய் வந்து பிரிஞ்சு வர ஆரம்பிச்ரூ
ஓகே
அந்த அல்வா மட்டு தனியாவு என் நெய் வந்து பிரிய ஆரம்பிக்கிறப்ப நம்ப என்னா பன்றோ அத எறக் கி வெச்ட்டு முந்திரி பாதாம் உங்குளுக்கு என்னன்ன பி்ஸ்தா எத வேணுமோ அதெல்லா வந்து ஆ கொஞ்சோ இடிச்சுட்டு அத மேலகா தூவிட்டு ஆ சா ப்றோ சூப்பரா இருக்கும் அது வந்து கொஞ்சோ ஆற விட்டு நம்ம சாப்டும்போது கொஞ்ச நல்லா இருக்கு பட் அவுங்க திருநெல்வேலி அல்வா செய்ற லெவலுக்கு நம்ப செய்வோமானு தெரில பட் சாப்புட சூப் ப்பரா இருந்துச்சி
ஆ ஓகே சிஸ்டர் ஓகே ஓகே கோதுமனா ரேஷன்ல வாங்குறோல அந்த கோதுமையில ட்ரை பண்லாமா நல்லா இருக்குமா இதே மாரி
ஆ அதுவு நா பாத்துருக்க கோதுமையிலயு பாத்துருக்க சில பேரு கோதும மா மாவுல கூட அத மாரி கரச்சிட்டு இது பண்ணிருக்காங்க அல்வா பண்ணிருக் காங்க பட் அது நா செய்றது கிடையாது நா பாத்திருக்கே
நா பண்ணிருக்கே சிஸ்டர் கோதும மாவுல அல்வா பண்ணிருக்கே நல்லா இருந்திருக்
ஆ சூப்பர் சூப்பர் ஆ
ஆ நா அது ஒரு ஃபோர் இயர்ஸ் ஆகுது நா கோதும மாவுல செஞ் ட்ரை பண்ணி ஆனா மே அல்வானாலே இந்த பால் எடுத்து பண்ணுவோந்தானே கேள்விப்பட்ருக்கே செரி நம்ம மாவ வச்சு ட்ரை பண்ணுவோன்னு நா ட்ரை பண்ணுனே ம் ன சூப் ப்பர்னு சொல்ல முடியாது சாப்புட்ற அளவுக்கு இருந்துச்சு ஒருவேல பால் எடுத் த்து பண்ணா இன்னும் பர்ஃபெக்டா வருமோ அப்புடின்னு நா நெனைச்சிட்ருக்கே என்ன இதுவெரிக்கூ ட்ரை பண்ல நீங்க சொல்லிருக்கீங்க நா ட்ரை பண்றே
ஆமா இருக்கலா நம்ப ஃபஸ்டே கழுவிட்டு காய வெச்சு அதுல உள்ள பால்லா ஒரளவுக்கு இதாயிருக்குல்ல ட்ரை ஆயிடுச்சுல்ல னால உங்குளுக்கு வந்து அந்த டேஸ்ட் வராம போ போயிருக்குலா போல பால் எடுத்து பண்ணிக்
ஓகே சிஸ்டர் நா கண்டிப்பா ட்ரை பண்றே
ம் நீங்க ஏதாவது நியூவா எதா பண்ணிருக்கீங்களா
ஆமா சிஸ்டர் ரீசன்டா பயிரு புட்டு பண்ணுனே ரொம்ப டேஸ்ட்டா இருக்கு ஆ சீம்பால் கேள்விப்பட்ருக்கீங்ளா தெரியு எப்டி கேள்விப்படாம இருக்க மாட்டீங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டா இருக்கும் சிஸ்டர் ஆ பைத்தம் பருப்பு இருக்குல்ல அது சும்மா ஒரு ஆஃப் அன் அவர் ஊற வெச்சுப்பே ஊற வெச் ச்சி அத லைட்டா உப்பு போட்டு மிக்சில நல்லா நைஸ்ஸா அரச்சிப்பே அரச்சிட்டு ரொம்பத் தண்ணி விட் ட்ற்றக்கூடாது அத அரப்பட அளவுக்கு தண்ணி ஊத்னா போதும் அத இட்லி பானையில இட் இட்லி மாதிரி அந்த எவ்ளோ மாவு இருக்கோ அத எடுத்து ஊத்தி நல்லா வேக வெச்சிருவே நல்லா வெந்ததுக்கப்றோ அத எடுத்து இட்லி மாரி கொட்டி கொஞ்சோ சூடு ஆறுனதுக்கப்புறோ அத நல்லா உதிர்த்து ஒரு ரெண்டு நிமிஷோ ஃப்ரிட்ஜில வெச்சிருவே ஃபரிட்ஜில வெச்சதுக்கப்புறோ அது ஒரு கொஞ்சோ ட்ரை ஆயிடும் ஆ புட்டுன்னா நமக்கு கொஞ்சோ சொத சொதன்னு இல்லாம ட்ரையா இருந்தாதானே நல்லா இருக்கும்
ஆமா
அதை அதுக்கப்றோ எடுத்து வெள்ளத்த காச்சி ஏலக்கா அதுல போட்டு அந்த வெள்ளத்த ஊத்தி அதுல நல்லா கலறி தேங்கா திருவி போட்டு நெய்யில கொஞ்சோ முந்திரிய வறுத்து போட்டு சாப்ட்டா அவ்ளோ டேஸ்ட்டா இரு
ஓ ஓகே நா அந்த மாரி செஞ்சது கெடையாது நா அரிசி புட்டு அந்த அதுல்லா சாப்ட்டுருக்கே பட் இது நா ட்ரை பண்ணது கெடையாது
கண்டிப்பா ஒரு நாள் ட்ரை பண்ணுங்களே அதே மாரி வீட்டுக்கு யா தாவது கெஸ்ட்டு வந்தாங்கன்னா இதே மாரி செஞ்சு குடுங்களே கண்டிப்பா இம்ப்ரெஸ் ஆவாங்க நா ரீசன்டா தா இத கத்துக்கிட்டே நல்லா இருந்துச்சு இந்த ஸ்வீட்டு நம்ம கேசரி அதே மாரி செஞ்சு வக்கிறதுக்கு இத மாரி பண்ணோம்னா நல்லா இருந் நல்லாருக்கு
ஓகே ஓகே சூப்பர் அத நா ட்ரை பண்ணிட்டு ஒரு நாள் உங்களுக் கண்டிப்பா சொல்றே
ஓகே சிஸ்டர்
ஆ
வேற என்ன தெரியு வேற என்ன
ஒங்க ஃப்ரீ டைம்ல நீங்க என்ன பண்ணுவீங்க
ஃப்ரீ டைம்ல எனக்கு தா தையல் தையல் ரொம்ப புடிக்கு நாரு அ ரெண்டு நாளைக்கு முன்னாடி மொபைல் பாத்து பவுச்சு த ச்சே பென்சில் பவுச்சு இருக்குல பசங்களுக்கு வக்கிறதுக்கு ஏன்கிட்ட ஒரு கிளாத்து இருந்துச்சு அந்த ப பவுச்சு கிளாத்து அது என்ன கிளாத்துன்னா அ என் செகண்ட் பேபி பொறக்குறப்ப எனக்கு ஹாஸ்பிட்டல்ல யூரின் மேட்டுன் சொல்லிட்டு குடுத்தாங்க அந்த கிளாத்து வந் து ஒரு மாதிரி இருந்துச்சுங்களா அதுல பவுச்சு தைக்லான்னு எனக்கு ஒரு ஐடியா அதுனால கேன்வாஸ் நா வாங்கி வச்சிருந்தே சுடிதார் ரு நெக்குக்லா தேவப்படுன்னு சொல்லிட்டு அத யூஸ் பண்ணி அ ஜிப்பு என்கிட்ட கொஞ்ச நெறையாவே இருக்கு யூஸ் பண்ணி தம்பிக்கு ரெண்டு பவுச்சு தச்சே அப்புறோ ஒரு ட்ரே மாதிரி தச்சே
ஓ
ஆமா சிஸ்டர் நீங்க எதாவது சொல்லுங்க சிஸ்டர்
ஆ நானு அந்த மாரி ஸ்டிச்சிங் தா எனக்கு எனக்கு ரொம்ப புடிச்சது தா நா என்ன பண்ணுவனா பில்லோ கவர் இந்த மாரி ஸ்கிரீனு அது தவிர ந்து அந்த சாரீஸ் எல்லா ஒன்னு மேல ஒன்னு வச்சு அந் மாரி இது மாரி மேட் மாரி பெட்டு் மாரி செய்றாங்கல
ஓகே ஆமா ஆமா ஆமா சிஸ்டர் ஓகே ஓகே
ஆ நெறைய கிராஃப்ட் ஒர்க் மாரிக்கு எதாவது பண்றது
ஸ்டர்
ஆனா என் மா மாமியார் கொஞ்ச ஹெல்ப் பண்ணுவாங்க ம் அதனால கொஞ்சோ ஈஸியா ரெண்டு பேரும் ஸ்கூல் பைய பசங்கள ஸ்கூல் அனுப்புனதுக்கு அப்பறோ நாங்க ரெண்டு பேரு தான வீட்ல இருக்கோ முடிந்த அளவுக்கு இந்த மாரி வேலல்லா தா பாக்குறது
ஓகே சிஸ்டர்
இல்ல வேற எதாவது ஆர்ட் மாரி செய்றது
ஆ ஓகே
இப்ப ரீசெண்டாக் கூட அந்தப் பிஸ்தா இருக்குல்ல அதெல்லா வந்து ஸ்டோர் பண்ணி வெச்சுட்ருக்க அத எடுத்து வெச்சு ஃபோட்டோ ஃபிரேம் மாரி ஆ அந்தக் கேக்கே ஆ அந்த கே எனக்கு இந்த பர்த்டேக்கு கேக்குக்கு அலே அடில குடுப்பாங்கள ஒரு பேய ஒருப்ப இது மாரி ஆ அட்ட மாரி குடுப்பாங்கள அந்த அட்டைல் ல வந்து ஃபோட்டோ ஆ அதுல வந்து அந்த ஷெல்லெல்லா சேத்து ஓ ஒட்டி அதுல ஃபோட்டோ ஃபிரேம் மாரிப் பண்ணுவோ நம்பாளே அப்டினு அது ஒரு நினைவா இருகுட்டு அப்டின்ட்டு அத மாரிப் பண்றது
ஓகே சிஸ்டர் ருக்கு நம்ம செஞ்ச சது நம்ம செஞ்சி அதப் பாத்தோம்னா மனசுக்கு ஹாப்பியாவு இருக்கு
ஆமா அதுதா அந்த மாரி சில இன்ட்ரெஸ்ட்டு ம் அப்புறோப் பச பாப்பாவோட வாக்கர்ருக்குல்ல பேபி வாக்கர் அதக் கொஞ்சோ சமமா ரவுண்டா ரவுண்ட் ஷேப் வாக்கறே அதுல வந்து ஒரு அ கார்ட்போர்ட ஒரு ரவுண்டு ஷேப்பா கார்ட்போர்டட்ட இது இருந்துச் என்னுகிட்ட அத எடுத்து அத வெச்சி டேபிள் மாரிப் பண்ணது அதெல்லா ரொம்ப பேவரட்டானது எனக்கு
ஓகே ஓகே நல்ல வேலைகள் எனக்கு ஆரி கிளாஸ் கத்துகுணுனு ரொம்ப ஆச அதுக்காக நேரமே இல்ல
ஆமா இப்ப கொஞ்சோ கஷ்டோ கொஞ்சோப் ஒரு ஒரு ஒரு மாச் சோ ரெண்டுமா ஒரு ஒரு ஒன்னியர்ப் போனா நீங்க வந்து கத்துக்லா எனா கொழந்தையு கொஞ்சோ பெரியப் பையனாயிடுவாங்க நீங்க வந்து அந்த ஸ்டோன்ஸ் அல்லா கொஞ்சோ கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணு இப்ப யூஸ் பண்ணா
ஆமா சிஸ்டர் ஆமா பசங்க வெச்ட்டு அது ஆமா எடுத்துப் எடுத்து வாயில வெச்டுவாங்க
ஆ ஆமா
ஓகே சிஸ்டர் ஈவினிங் எதானா ஸ்நாக்ஸ் செய்வீங்ளா
ஆ நேத்தே கூட வாழப்பூ வட செஞ்சே பசங்களுக்கு அந்தவ் வாழப்பூ வடங்குறதால அதச் சாப்ட்டுர்றாங்க
ஓகே சிஸ்டர் எனக்கு ஒரு கால் வருது ஒரும்ஷோ திரும்ப கூப் புர்றே
ஓ ஓகே ஓகேப்பா ம் பாய்
இ